ஹலோ ஆ என்ன பண்றீங்க்கா கேக்குது கேக்குது
இப்பதா சாப்பாடு ஊட்ட போக முடியு
பாப்பா வன்ட்டாங்ளா
வந்துட்டா வந்துட்டா ஸ்கூல் போய்ர்ந்தா
சேர் எங்க வீட்ல இப்பதா கூட்டு வர பேருக்காங்க ரெண்டு மணிக்குதா விடுவாங்க இப்போனதா கரெக்ட்டா இருக்கு
ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி
ம் என்ன சமச்சு குடுத்தீங்க இங்க பரவால்ல ஆரஞ்சா தண்ணி குடு துடுங்க தண்ணி நல்லா குடுத்துவிடுங கொழந்தைக்கு
து சாப்புல்ல நாளைக்கு சோளோ வாங்கிட்டு வர சொல்லிருக்கே மக்கா சோளோ வாங்கிட்டு அததா இது பண்ணி குடுக்கலான்ட்ருக்கே
பர லைட்டா தூவி நெய் இருந்துதா நெய் ஊத்தி கொஞ்சோ ஆய்லு ஆ அது கொஞ்சோ போட்டு குடுத்துருங்க சூப்பரா இருக்கு
ம் செரி செரி நாளைக்கு போட்டுதா குடுக்குணு அதா இன்மே ஸ்நாக்ஸ் ஒன்னொன்னு கொஞ்சோ கொஞ்சோ இந்த காய வேக வச்சுட்டு இது பண்ணி குடுக்குலானுட்டு இந்த ஒரு வாரத்துக்கு மட்டு பதினோரு மணியா இல்ல நாளைக்கே அ ஃபுல்லாவே இந்த ஒரு மா ஒன் இயர் ஃபுல்லாவே பதினோரு மணிக்கான் தெரில
இல்ல பதினோரு மணி இருக்காதுக்கா அட்லீஸ்ட் ஒரு பணண்ட்றமணி ஒன்ற மணி அடுச்சு இருக்கு பாரு எல் கே எல் கே ஜி தான
ஆமா எல் கே ஜி
ஆ பா ஸ்டாடிங்கின்றதுனால ஆ அவர்ஸ் கம்மியா இருக்கு அதுக்கப்புறோ ஏத்திருவாங்க
ஓ சரி சரி பாக்குறே ஏனா இப்போ ஸ்கூல் இது பண்ணிட்தா பா
ம்
டிஃபன் அப்போ லஞ்சு எதுவு குடுத்து உட்ணுமா என்னன் தெரில பாப்போ ஆனா ஒன்ற பணண்ட்ர மணினா வீட்டுக் கூட்டிட்டு வந்துருவோ பக்கோந்தா
ஆ
சமச்சுட்டியா அவனுக்கு என்ன வச்சிருக்க
கால்ல காய்சாதோ போட்டு வா முட்டப்பொடிமாஸ் மாரி செஞ்சு குடுத்தோ
ஆ ஆ
இ எங்ளுக்கு ரசமு கருவாடு இருந்துது சாப்ட்டுட்டு இப்பதா உக்காந்தோ ம்
ம் ம் ம் சேரி சேரி
அங்க என்ன சம்ச்சீங்க அம்மா வேலைக்கு போய்ட்டாங்களா
ஆமா அம்மா வேலைக்கு போய்ட்டாங்க எதூ சமைக்கல தயிருதா இப்போ மதியானத்துக்கு ஏனா வெயிலு ரொம்ப இரு இன்னைக்கு
ஆமா இங்க வேற இங்யு கிராமோந்தா ஆமா ங்கே மரோல்லா இருக்கு ஆனா எங்க வெயில் அப்பிடி கொளுத்துது
ம் ஆமா ரொம்ப கோ இதுவாதா இருக்கு இதுகாகதா நடக்கவே இல்ல இன்னைக்கி தூக்கிட்டு போ தூக்கிட்டு போனு ஒரே இது
காத்து தா அடிக்குது
ஆமா எப்போ வெயில் முடியு தா இருக்கு
ம்
முடில வெயில் இது பண்றதே முடில நைட்லையு தூங்க மாட்டேங்கிறா
ஏ ஏசி இருக்கா
ஏசி இல்ல ம் இது வாடக வீடுல ஏசி இது பண்ண முடியாதுன்ட்டாங்க
அவுங்க போடக் கூடாதுட்டாங்களா
ஆ அந்த ஏசி போட்ற அந்த அளவுக்கு கரண்ட் இல்லையா இதுக்கு அதனால போடக் கூடாதுன்டாரு
சேர் சேர் இது ஏர் கூலராச்சு வாங்கி போடுக்கா இல்லன்னா உடம்பெல்லா ஒரு மாரி வந்துரப்போது
அதா வாங்கணு இப்ப பாத்துருக்க முன்னாடி வச்சிருந்த அதுல வர அனலே எங்களுக்கு தாங்க முடில அப்ப ரூம்ல அந்த அனலையு ரொம்ப சுத் துள அதனால இப்போ வேற இதுதா பாத்திருக்கே இந்த ஐஸ் கட்டி வச்சு போட்ற மாரி பாத்திருக்கே
சேரி சேரி அத அந்த ஃப்ரிட்ஜ் இருந்துதுன்னா ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு வுட்டன் வச்சுக்கோ அது கொஞ் சில்லுன்னு காத்து வரு அனல் காத்து வராது கொஞ்சோ சில்லுன்னு காத்து வரு ம் அந்த மாரி வாங்கி போடு இந்த அமேசானு ஆ இங்கே மழையே இல்ல அமேசான் ப்ளிப்கார்ட்லலா கம்மி ஆஃபர்ல இருக்கு பார்
ஆ ஆ
ம் இங்க மழை எங்க இருக்குது அனல் தா காத்து தா ஆ காத்தே அனல் காத்து அந்த மாரி வீசுது
இங்கையு அப்டித்தா இருக்கு வானம் கூடி இருக்கு ஆனா வெக்
ம் இங்க வான் நல்லா கிளிய ஆ நல்லா இருக்கு வெள்ள வெள்ள வெ வெட்ட வெளிச்சமா இருக்குது ம்
ஆனா மழை வரு போட்றாங்க இந்த ஊர்ல கெடையாது
ஆரஞ்ச் அலர்ட்லா குடுத்துருக்காங்கக்கா ஏதோ எதோ ஊருக்கு
இங்க வராது எப்வுமே அதா எப்வுமே சென்னைய பொ ருத்த வரைக்கு வெயில்ன்னா வெயிலு தா
ஆமா
ம மழ காலனா மழ காலம்தா அது அந்த சீசனுக்கு அது கரெக்டா பண்ணு
மழ காலத்துலையு செஞ்சி வுட்ரு வெயில் காலத்துலையு செஞ்சி வுட்ரு
ஆமா அன்லிமிட்டட் தா வெயில்னாலு அதிகமாதா இருக்கு மழனாலு அதிகம தா இருக்கு ஆமா ஏன்னா இவ வந்து நவம்பர் தா ஃபஸ்ட் பொறந்த ஒரு நாள் வந்துச்சு புயலு மழ அடிச்சு ஊத்துது எல்லாரையு கூப்ட்டு இருந்த வேற ஃபர்ஸ்ட்டு பேர்த்டேக்கு அப் என்ன சாரல் மழயா வந்து பயங்கரமா அடிச்சு ஊத்தி வீட்டுக்கு வெளியல்லா தண்ணி ஓடுது
இவனே புயல்ல தாக்கா பொறந்தா என் பையனு புயலு கோஷா ஹாஸ்பிட்டலல்லா தண்ணி மெதக்குது
ஆ பாறே நல்ல வேல எனக்கு அந்த டைமு மழ இல்ல
ம்
இப்ப பொறந்த நாள் ஒரு ஒரு பொறந்த நாளுக்குமே ரெண்டாவது பொறந்த நாளு அப்டிதா புயலு புயல் அளாட்டுதா இவ பொறந்த நாள் அப்போலா புயல் தா இருக்கு
எப்பமே நவம்பர் மாச டிசம்பர் மாச புயல் தா
ம்
அ என்னனே
என்ன சொல்றது இந்த வருஷ இந்த வருஷ தா ஸ் ஸ்கூல் போயிருக்கு செரி ஸ்கூல்ல வருன் பாத்தா இந்த வருஷ நாய்ப்
அச்சோ சரி நீ சனிக்கிழமையே ட்ரெஸ் போட்டு அம்ச்சு விட்ரு
தெரியல பாப்போ ஏன்னா வர்ண பகவான் என்ன வச்சிருக்காருன்னு தெரியாதுல்ல
ஆமா
அந்த மா அந்த மெசேஜ் எனக்கு அதா
சாப்ட்டுட்ருக்கியா
ம் மாம்பழ வாங்கிட்டு வந்தாங்க இப்பதா கெடைக்குது மாம்பழம் வாங்கி சொன்னாங்க இந்த பொண்ணு அத கூட சாப்ட மாட்டேங்குதுப்பா இது
எங்க ஃப்ரூட் டிபன் குடுக்குறமக்காண்டி சாப்ட்டாதான திருப்பி எத்துனு வரதுக்குதா அவங்க எத்துனே போறாங்க இந்த மிஸ்ஸுங்களாச்சு அதட்டி திட் ஊட்டு வாங்கன்னு பாத்தா அதுங்க அதுங்களுக்கு மேல இருக்குதுங்க
இன்னைக்கு எடுத்துட்டு போன பழத்துல ஒன்னு கூட சாப்புடல அவ அப்டியே இருக்கு கேட்டா வேணான் சொல்லிருச்சா அவங்க எ கிட்ட சொல்றாங்க வேணான் சொல்ட்டான்ட்டு
இல்லக்கா அவங்க ஏன் இப்போ ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரிட் பண்ண மாட்டாங்கனா இப்போ கொழந்தைங்க ஸ்டார்ட் டிங் ஸ்டேஜ்ல வருத்து இப்பவே அவங்க வந்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டாங்கனா வரத்துக்கு அழ ஆரம்பிச்சிருங்க அதனால இப்ப அவங்க விருப்பத்துக்கு தா எடுத் புடுவாங்க அதுக்கப்பற தா கொஞ்சோ நாள் கழிச்சுதா நீ சாப் ட்டு தா ஆவணுன் சொல்லுவாங்க
இன்னிக்கு தா அவங்களே சொன்னாங்க யாரு அழவுல வக்கல இவ அழுகவே இல்ல புதுசா கெளம்பிட்டா அழாதவங்கள கூட போயி சமாதான படுத்துறதா பிச்
எப்டியே இருந்தா செரி
ம் ம் ஏன்னா இந்த வீட்ல ஆள் இல்லல அதனால அது சமாளிச்சுக்குது போய் வெ வெளாட்ணு அப்டின்னு இருந்துக்குது
அழாம போயிட்டு வந்துட்டா போது இங்க ஆமா இங்க பதினெட்டு நாள் கூத்து கட்றாங்க இங்க பாஞ்சாலி அம்மன் கோயில் இருக்கு மகாபாரத்துல வருவாங்கள்ல திரௌபதி
ஆமாம்மா
அவ்ங்களோட கோயிலு பதினெட்டு நாள் மகாபாரத சொல்லி ஊர் ஃபுல்லா இதுப் பண்ணி கத சொல்கறாங்க டெய்லி மகாபாரத கத சொல்றாங்க பதினெட்டாவ்து நாள் வந்துட்டு ஊர் ஃபுல்லா பீமனு து துரியோதனு சண்ட போடுவாங்கல்ல அந்த மாரி ஊரு ஃபுல்லா பீ பீமனு துரியோதனு சண்ட போட்டுப்பாங்க அந்த மாரி கோ நாடக பண்ணுவாங்க அடிச்சுட்டே போற மாரி அதுக்கப்றோ சாமி கோயில்கிட்ட ஆமா சாமில் கோயில் கிட் ட்ட வந்து அவுங்கள வதம் பண்ற மாரி கான்செப்ட்டா
சேரி சேரி மகா
அ ஆ டெய்லி ரெண் ட்ர மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க மகாபாரத சொல்ல அஞ்சு மணிக்கு முடிக்கிறாரு
கத்துக்குட்டு நல்லது தான அவ பசங்லயு கூப்ட்டுக்கோ பையன
ஏ ஹி ஸ்கூல்லருந்து வந்து தூங்கிறாங்க்கா கூட்டு போலான் பாத்தா
மத்யான தூங்குனா நைட்டு திருப்பி தூங்கிர்றானா
தூங்குறா தூங்குறா பத்து மணிக்லா தூங்கிர்றா
நா
இல்ல அதட்டி தூங்க வெச்சிருவே நானு
ஓ இந்த பொண்ணு தூங்குச்சுனா தூங்காது அதனாலயே தூங்க வுட்றதுல்ல
ம் நா அதட்டி எப்டியாவ்து தூங்க வெச்சிருவே நா ம் ஏனா தூங்குனாதா கால்ல ஏந்துக்க முடிய்து ஏனா இவ ஆறு மணிக்கு ஏந்திக்கணு கால்ல ஆறு மணிக்கு எழ்ந்தா தா குளிப்பாட்டி ஸ் கூலுக்கு எ சீக்கிர இங்கேருந்து பஸ்ஸு கெடைக்கணுல இது கொஞ்ச கிராமமா பஸ்ஸு அவ்ளோ சீக்கிர கெடைக் க்காது ஆட்டோவு கால்ல கம்மி தா ரஷ்ஷா போவு ஆட்டோ அதனால கொஞ்ச சீக்கிரமா போயிடணு ஆமா சவாரி ஆட்டோ தா பேசலான்ட்டு இருக் கே எங்க ச ஒரு வேல கரெக்டா கெடச்சிச்சுனா நம்ம சவாரி ஆட்டோ பேசிக்கலா
ஆம்மா
ஆ ஏனா அவ்ங்களுக்கு மாச மாச குடுக் கிற மாரி இருக்கு நம்ம ஒரு மாச குடுத்துட்டு ஒரு மாச குடுக்கலனா கஷ்டமாயிடு
ஆமா ஆமா
அந்த க்யூஸ் அந்த வேல சொன்னாங்ளாக்கா
இல்ல அது இன்னு எதுவு சொல்லல நா உங்களுக்கு கேட்டுட்டு நா சொல்றே செரியா
சேரி ம் நானே கேக்லான்தா இருந்தே இன்னைக் கால் பண்லான் தா இருந்தே அவுங்களுக்கு
ம் ம்
ஆ பண்ணிட்டு இன்னாச்சு இந்த மாரி இருக்கா கேட்டு பாருங்க அப்டின் ட்டு கேக்லான் இருந்தே
நா தா
அதா சேரி நீதா இருக்கியே நீதா வந்துச்சின்னா சொல்லுவல்ல அப்டின்டுதா நா வுட்
ம் சேரி நாப் பாக்றம்மா பேசிருக்கே அவுங்ககிட்ட அ கேட்டுட்டு சொல்ற செரியா ம் செரி பாரு நா அந்த பொண்ணுக்கு பேய் சாப்பாடு ஊட்டப் போறே
சேரி நைட்டு கால் பண்டா ஃப்ரீயா இருப்பியா
ஆ ஆ பண்ணு பண்ணு
செரி ஹும்
ம் பாய்
ம்